கம். வணக்கம் வணக்கம் எப்டிருக்கீங்க.
ஆஹ் நல்லா இருக்கே. நீங்க எப்டி இருக்கீங்க.
ஆஹ் நல்லாருக்கே நல்லா இருக்கே மேடம். ஓகே ஓகே. அதா அதா நம்ம வீட்டுல வந்து. இந்த மோட்டர் பத்தி ஏதாவது பாத்தீங்கன்னா அந்த போர் ஏதோ அடச்சுக்கிச்சுன்னு சொன்னாங்க. அண்ண ஃபோன் பண்ணாப்படி அது என்ன ஆச்சு மேடம்.
அது ஆஹ் இப்பதா போன வருஷம் தா நீங்க வந்து சரி பண்ணி குடுத்துட்டு போனீங்க.
போன வருஷோ நாங்க இல்ல இல்ல போன வருஷோ நாங்க வரல இன்னொரு யாரோ வந். வந்துருப்பாங்க இப்பதா நா ஃப்ஸ்ட்டைம் உங்களுக்கு ஃபோன் பண்றோ.
அப்டிங்களா ஒருத்தர் வந்தாரு வந்து ஏதோ கீழே வந்து மண் அடைச்சுக்குது அந்த. வால்வுமாரி ஒன்னு மாத்தணு.
உம்
அப்படின்சொன்னாரு மாத்தி ஊட்டோ அது ஒரு. பைப் ஃபுல்லா எல்லாத்தையு கழட்டிதா பண்ணனு
ம்ஹும்
சொன்னாரு.
ஓஹோ ஓகே ஓகே ஓகே
கழட்டி எல்லா ஆளும் கூட்டிகிட்டு வந்தார் ஒரு பையனை கூட்டிட்டு வந்த அவனுக்கு தனியா சமளம் கூட்ட அஞ்சாயிர ஆறாயிரோ செலவாச்சு ஒரு வருஷங்கூட பாகலை திருப்ப அது புதுசா தா மாத்தனாரு எல்லாமே. செலவு பண்ணி. மாத்தி பாத்தா இப்ப திடீனு காலையில ஏர்லாகயிட்ட நடுவுலயே அப்பப்ப ஏர்லா கயிட்டிருக்கு அது ஏதோ மண்ணு உள்ள போகுது. சிமிண்ட் வச்சு பூசிட்னு மேல அப்டின் சொ சொன்னாரு அது அ ப்பே பண்ணிட்டு போயிர்க்லா அது பண்ணாமவுட்டுட்டு போயிட்டாங்க போல உள்ள மண்ணு போயிட்டு ஏர் லாக் ஆயிட்டே இருக்கு அப்பப்ப நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது
ஓஹோ ஓகே ஓகே ஓக்
நம்ம வீட வாடைக்கு வேற விட்ருக்கோ அவ்ங்க இந்த சைடு வந்து நம்ம வீட் ட்ல ஆள் இல்லனா அவ்ங்களுக்கு ரொம்ப செரமமாய்
கர்பமாருக்கு புரியுது புரியுது ஓகே ஓகே நம் போர் மொத்த எத்தன அடி உள்ள
அது எவ்ளோனு தெர்ல இப்ப அண்ணங்கிட்ட கேக்கணு
அப்டியா ஓகே ஓகே என்ன மோட்டரு வச்சிருக்கோ முழு நீர்முழுகி மோட் டரா வெளில மோட்டரு வச்சிருகிய எப்பிடி ஓக்கே ஓகே அப்ப ஒன்னு ப வெளியில மோட்டரு இருந்தா பிரச் சன பெருசா இருக்காது பண்ணிர்லா சீக்ரோ என்ன சொன்னாங்க முன்னாடி வந்தவங்க ஏதோ கழ்ட்டி பாத்தாங்களா மோட்
அஹ் கழ்ட்டி அந்த கீழ தண்ணி ஹ் அதாது இந்த பைப் உள்ள போடுற எடத்துல ஒரு ஃபில்டர் வப்பாங்கல்ல அந்த ஃபில்டர்ல மண் அடை க்குது இருந்துச்சு ஹ அ அதுல வந்து வாஸ் சர் சுத்தி இருக்குமாம்மா அது வந்து கரக்டா கிரிப் இருந்தாதா அது தண்ணி இழுக்கும் போது மண்ணெல்லா உள்ளே போகாம வரூம் உங்களுக்கு வாசர் போயிச்சு நா புதுசு சு மாத்தி குடுக்றேன்ட்டு புதுசு போய் ஒண்ணு வாங்கிட்டு வந்து மாட்னாரு
ஓ சரி சரி
தி என்னன்னா திருப்பி இப்ப ஒரு வருஷம் கூட ஆகலே அது இருவது வருஷ் இதுக்கு முன்னாடி நம்ம மோட்டர் போட்டப்ப மா இருந்தது இப்போ இருவது வருஷம் வந்துச்சி இப்ப மாத்தனது பாத்தா ஒரு வருஷம் கூட வர்ல
ஓ ஓ சரி சரி சரி சரி ச தான் நாங்க வரோ வந்து பாக் ப்றோ என்னானு நாங்கள் எது இருந்தாலும் நேர்ல வரோ அது வந்து என்ன பிரச்சனைன்னா பெருசா அந்த மாறிலா ஆகாது முன்னாடி வந்தவங்க உங்கள ஏமாத்திட்டு போயிருக்காங்க சோ நாங்க வந்து என்ன பிரா ஃபங் நீீர்மூழ்கி மோட்டருக்கே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது இது வெளியதான் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த பிரச்சனையே வராது மண்ணடிக்க பிரச்சனையே இல்லே ஏன்னா வெளியில இருக்க பிர மோட்டர் வந்து நல்ல நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும் உள்ளே இருக்கற மோட்டர் தான் பாத்தீங்கன்னா மண் அடிக்கிறது அந்த சேறு வந்து உள்ளே பூந்துக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வரும் அதனாலதான் நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா வெளியில உள்ள மோட்ரு போடாதீங்க வெளியிலயே வச்சுக்கோங்க மோட்ரு அப்படின்றங்க ஏன்ன ஏன்னா எதனால உள்ள போடுறாங்கன்னா உள்ளே போடுற மோட்ரு போட்டீங்கன்னா தண்ணி வந்து விட்டு விட்டு விடறது டைரக்டா ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு மோட்டரு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி மோட்டர் வெளி வைக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா போர் தண்ணி பாத்தீங்கன்னா விட்டு விட்டு வரும் கொஞ்ச வருவாம் பாரு விட்டு திரும்ப இப்படி வரும் கொஞ்சம் விட்டு போய் வந்துட்டு இரு உள்ளே போடுற மோட்டர் பாத்திங்கன்னா டைரக்டா வந்துட்டே இருக்கும் தண்ணி ஸ்டாப் ஆவாம வரும் அவங்க மெயின் ரீசனே ஸ்டாப் ஆவாம வரணும் சீக்கரம் தொட்டி நம்புணோ சீக்கர எனக்கு அப் தண்ணி வேணு அ அப்டிகுறதுனால அப்டி போட்றோ அப்புடின்றாங்க ப நம் சீக்கிரம் தண்ணி வேணு அப்டிங்கிறதுக்காக போட்றோன்னு சீக்கிரம் மோட்ரு கெட்டு போயிடுங்கறது யாருக்கு தெரியிர்தில்ல இப்போ அது ஒண்ணு இருக்கு நம்ம வீட்ல வெளியிதா ப்டி இருக்கும்போது ஒன்னு பிரச்சன டெரெக்டா வரூ நாங்க என்ன ஆ என்ன பிராண்ட் கம்ப்பே தண்ணி வருதுங்களா சுத்தமா தண்ணி வரலையா
மோட்ருல்ல ஏறவே மாட்டேங்குதுப்பா தண்ணி கு டேங்க்குக்கு
ம் ம் தண்ணி அதாவது மோட்டரு ஓடுது ஒன்னும் பிரச்சன இல்ல
மோட்ரு ஓடுது அந்த பைப்புல நம்ம காது வெச்சு பாப்பாங்க இவங்க அது ஒரு மாரி சத்தம் கே க்கு ஏறுச்சுன்னா வித்தியாசமா கேக்கூ ப்ப ரென் னாலே கேக் க்கவே மாட்டேங்குது சரி நம்மளும் அது தண்ணி இல்லாம மோட்டர் போட்டுட்டே இருந்தா எரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்து பேசுறாங்க அதனால நாங்க போடவேல்ல பண்ணி வெச்சுட்டோ அது பாவம மேல் வீட்டுக்கு நமக் கீழ் வீட்லயாவது இந்த பைப்பெல்லா இருக்கு மேல் வீட்டுக்காரருங்க தண்ணி சுத்தி சுத்தமா இல்லாம கஷ்டப்படுறாங்க அதா சேரி சொல்லிட்டே இருங்க கூப்பிட்டு உங்கள கூப்பிடட்டு சொல்லியிருப்பாங்க போ ல
ம் ம் ம் சரி சரி மேடம் நாங்க அப்
கொஞ் சீக்கிரோ வந்துடையதுனு பாத்து
ஆ கண்டிப்பா மேடம் நாளைக்கு வரும் டெராக்டா வ இன்னக்கி டைம் மு ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்க என்னான்னு பாக்குறோம் ஆள் வந்து ஸ்லாட் இருந்தா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் இல்லைன்னா நாளைக்கு காலைல மொதல் வேலையா வந்து நாங்க ஒ ஒம்போது மணிக்லாம் வந்துரும் வந்து நாங்க என்ன ஒரு து என்ன ஏதுங்கது
அஹ் இன்னிக்கில்லன்னா இன்னைக்கு கூட இப்ப நீங்க வந்து இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டீங்கன்னா ஏதாப் பொருள் வாங்கன்னா கூட நாங்க வாங்கி வச்சிருவோம் நாளைக்கு வந்து நீங்க காலைல மாட்டி வுட்ரலாயில்ல
இல்ல பொருள்லாம் பெருசா வாங்குற மாரி வராது அந்த பொருள்தாம் நா மேக்சிமம் எங்க்கிட்டயே அந்த ஸ்பேர் பாட்லாம் இருக்கும் சோ நாங்களே போட்டுருவோம் ஒன்னு பிரச்சன இல்ல ஃபுல்லா ஒட்டுக்காாதான் ரேட் பேசுவோம் சொல்றது எல்லாமே நாங்களே வாங்கி ட்டு வந்துரோ அது ஏன்னா இங்க வந்து லோக்கல்ல கிடைக்காது அந்த பொருளு நீங்க வந்து டவுனுக்கு தான் போற மாரி இருக்கும் நீங்க வந்து அங்க டவுனுக்கு போனாலும் சைஸ் பொறுத்து நீங்க வாங்க முடியாது சோ எல்லா சைஸ்ல நாங்களே வச்சிருப்போம் நாங்களுக்கு என்ன வேனுமோ அதுக்கு ஏத்த மாரி போட்டு போது ஒன்னும் பிரச்சனை ஒன்னு பெரிய பிரச்சனை இல்ல பட்டானா பெருசா எது கம்ளைண்ட் இருக்க மாரி தெரியுது நான் வந்து பாக்றேன் ஏனா வெளியில்ருக் மோட்டருக்கு அவ்வளோ சீக்கரம் பெருசா பிரச்சனை வராது ஏன்னா நீங்க தண்ணீயே வரல அப்படிங்கறீங்க நான் வந்து இந்த நாளைக்கு வறேன்
அத அது வாட்டம் வந்து மேல இருந்து இது பள்ளத்துல வெச்சு வுட்டாங்க அதனால மழை பேஞ்சு து இது வேரையா அந்த இதுல தண்ணி மண்ணு ஃபுல்லா அறிச்சு உள்ள போயிருச்சா என்னன்னு தெரியில அஹ் அது மேல இந்த மூடி போடுவாங்கல்ல இது மாரி வெச்சு வுட்ரீங்களா நீங்ளே
ஆஹ் அது பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல அதா டைரக்டா வரோ நாளைக்கு வந்து என்னா ஏது எங்கல்லா பாத்துட்டு இது மேல கம்ப்ளைன்டே வராத மாரி என்ன பண்ண முடியுமோ நாங்க ஏத்த மாரி செய் ப்ப பண்ணி குடுத்திட்றோம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அது வந்து பாக்கணும் ஆஹ் எல்லாமே நம்பில்தா த எலக் பிளம்பிங்கு எலக்ட்ரிக் ரெண்டுமே பாப் ஒன்னு பிரச்சனை இல்ல எல்லாவேனா பண்ணிக்கலா ஏன்னா எலக்ட்ரிக் ஏது நம்ம வீட்ல ஏது கப்ளைண்ட் இருக்கா
இந்த இது யூ பி எஸும் கனெக்ஷன் குடுக்கணும் ஒரு ஆமா கடைசி புதுசா கட்டின ரூம் ரெண்டுக்கு குடுக்கவே இல் இல்ல
உம் ம்
அதுவும் குடுக்கணும் அது அஹ் ஆல்ரெடி இழுத்து இருக்குது இ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் பின்னாடி இருக்க ரூம் ரெண்டு ரூமுக்கு வந்து லைட்டுக்கு ஃபேனுக்கு கனெக்ஷன் குடுக்கல இன்னும்
அப்டியா ஓகே ஓகே மன்
ஆமா அது அதுக் க்கு மட்டு ஃபேனுக்கு லைட்டுக்கு மட்டும் ரெண்டு ரூம்க்குமே குடுக்கணும் யு பி எஸ் லேந்து அதே மாதிரி வந்து பேட் பற்றி பத்துமான்னு தெரியல உம் நிறைய ரூமுக்கு போடும் போது வேற எதுவும் வாங்கணுமா வேற பேட் சுட்டி வாங்கணுமா இல்ல இப்ப வந்து அவங்க சொன்னது வந்து ஆஹ் அவங்க சொன்னது வந்து ரெண்டு ரூம் ரெண்டு ரெண்டு ரூம் ரெண்டு ஃபேன் போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு லைட் ரெண்டு ஃபேன் போட்டுக்கலாம்
ம் உம்
அது போக நீங்க ஏதாவது இந்த இது பேற என்ன சார்ஜ் ஏதாவ போடுறதுன்னா ஃபேனு இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு ஒரு பிளக்ல கனெக்ஷன் கொடுத்துட்டு போனாரு ஆஹ் இப்ப நாங்க இது ரெண்டும் போடலன்னா வேற ரூம் ரெண்டு போட்டுக்கலால்லே இல்ல இந்த ரெண்டு ரூம்க்கு மட்டும்தான் குடுத்துருப்பாரா அது எனக்கு தெரியல என்னன்னு
அதா நாளைக்கு வந்து கல்லட்டி பாக்குறோ பர்ஸ்ட் பேட்டரியோட கெப்பாசிட்டிக்கு என்னு செக் பண்ணோம் ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமா இருந்துச்சாலு நம்ம வீடு ஃபுல்லா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பாத்துலா பாத்துட்டு நம்ம வேற ஏதது எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா நீ கேட்ட மாதிரி ரூமுக்கு கொடுத்துலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெண்டு ரெண்டு லைட ரெண்டு ஃபேனுங்கிறதுலாம் ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அத அப்படிதா சொல்லுவாங்க அது வந்து நீங்க ரெண்டு லைட் ரெண்டு பேன் யூஸ் பண்ண ஒரு நாள் முழுக்க வரும் சோ அதனால அப்படி சொல்லிருப்பாங்க கரண்ட் போன ஒரு மண ரெண்டு மணிதான நம் கனெஷன் கொடுத்து கேக்கற இடத்துக்கு நீ யூஸ் பண்ணலாம் ஒட பிரச்சன இல்ல தேவ இல்லாம எறிய உடாதீங்க மத்தபடி யூஸ் பன்னாலா ஒன்னு பிரச்சன இல்ல லைன் இருக்கர எடுக்க முடில பக்கத்துலேயே ரூம் வந்து யூ பி எஸ் லைன் போகுதுங்களா இல்ல போலையா
ஆஹ் புதுசா கட்டின ரெண்டு ரூ
ஓ போல ஓகே ஓகே அது ஒன்னு பிரச்சன இல்ல லைன் இழுத்து அப்படியா ஒகே ஒகே செர் ஒகே இந்த வீடு அந்த வீடு ஜாயின்ல தான்ருக்கு பக்கத் து பக்கத்து வீடு தான செரி செரி ஓகே ஓகே அப்ப ஒன்னு பிரச் த்து நாங்க கனெக்க்ஷன் எடுத் இது நான் கன் பண்ணி விட்டுறோ ஒன்னு பிரச் இல்ல ஃபஸ்ட் மோட்டர் எதனான் பாப் பெல்லா பாத்துரு நாங்க யூ பி எஸ் இது பண்ணிவுட்டுருது
பேட்டரியெல்லா நீங்களே வச்சிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விக்கிறாங்களா
பேட்ரிங்களா
ஆ மாத்திரமா இருந்துச்சின்னா
ஆ எல்லாமே இருக்கு மேட நம்ம கிட்ட அதாவது நம்ப பிரெண் நம்ம நாமளே வச்சு வெக்கிறோ நம்மகிட்டயே ஏஜென்சி இருக்கு நீங்க என்ன கம்பனி வேணும்ஸ்ட் பேட்டரி பா்கறோ வந்து எப்படி தாங்குமா என்னனு ூ தாங்காதுனா நம்ம ஏத்த மாரி பேர் ூ உே போன் எடு எடுத்து எடுத்து வந்துருவாங்க வீட்டுக்கு நம்ம டேரக்டா போய் எடுத்துட்டு வரனு கூடல்ல அவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க என்ன கம்பனி என்னன்னு சொல்ட்டு டைரக்டா போன் பண்ணி சொன்னா எடுத்து வந்துருவாங்க நாங்க கையோட ஃபிட் பண்ணிட்டே போய்ருவோ உங்களுக்கு எந்த ஒரு அலசலமே இருக்காது நாங்க எல்லா பண்ணி குடுத்துருவோ ஒன்னு பிரச்சன இல்ல ஃபஸ்ட் நாளைக்கு வந்து செக் பண்ணி பாக்குறோ எது என்ன எப்டி இருக்கு என்னன்னு பாத்துட்டு ஆ பேட்டரி கெப்பாசிட்டி ஓகே ஓகே இந்த ரூமுக்கு பண்ணலா அப்படின்னா ஓகே பண்ணி குடுத்துறோ இல்ல பத்தாது இல்ல பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த பேட்டரி எடுத்துட்டு ஒரே பேட்டரியா வச்சிருல்லா பெரிய நல்லா ஹை வோல்டேஜ் பேட்டரிய வச்ட்டோம்னா நீங்க ரெண்டு ரூமுக்கு ஒரே பேட்டரி யூஸ் பண்ணிக்கலா
செரி செரிப்பா நீ காலையில ஒரு ஆறு மணிக்கே கூட வந்து முடிச்சு குடுத்துருப்பா அவுங்கல்லா வேலைக்கு போறவங்க கொஞ்சோ தண்ணி ப தேவப்படு அனால காலையில ஒரு ஆறு மணிக்கு வந்து முடிச்சு குடு திரியா
ம் ம் கண்டிப்பா நாளை காலையில ஆறு மணி அதா அதா ஆறு மணியா சே ஆ சேரி ஓகே மா நீங்க அர்ஜென்ட வேற சொல்றீங்க நா பசங்கள வந்து ஸ்லாட் புக் பண்ணிறே நாளைக்கு ஒரு நாலு பேர கூட்டிட்டு வரே நா ரெண்டு வேல இருக்குனுங் போது நாலு பேர் வேணு நா கூட்டிட்டு வரே கால்ல ஆறு மணிங்கறது கொஞ்சோ டவுட் தா ஒரு ஏழு டு எட்டுக்குள்ள வந்துரோ
ம் ஏன்னா பொருள்லா கடையில வாங்கணுனா கூட நீங்க லேட்டா வந்தா பரவால்ல எல்லா நீங்களே வச்சிருக்கீங்க அதனால கொஞ்ச ஆறு மணிக்கு அதால வந்து முடிச்சுட்டீங்னா வேல ஏறி எங்கு எங்களுக்கு
ஆமா அதுதா புரியுது மேடம் அதா இவுங் பசங்க நைட் லேட்டா தா வீட்டுக்கு போவாங்க ஏன்னா இப்ப ஒரு வேல செஞ்சிட்டு இருக்காங்க முடியுறதுக்கு பத்து மணி மேல ஆயிரு போய்ட்டு திரும்ப கால ஆறு மணிக்கு வாடானாலு அவுங்களால முடியாது சோ அதனால தா பொருள் நீங்க உங் இல்ல எந்த ஒரு அலச்சல் உங்களுக்கு எதுமேயிரு நீங்க வீட் இல்ல இல்லைன்னா கூட நாங்க பண்ணி குடுத்துருவோம் ஒன்னும் பிரச்சனை
சேர் பா நைட்டுக்கு பத்து மணிக்குள்ள அவுங்களுக்கு வேலதான் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு வச்சு சு நைட்டு வந்து பண்ணி குடுக்கறதுனாலும் வந்து பண்ணி குடுக்க சொல்லிருங்க
இல்ல நைட்டு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா நைட்டு நான் கால இருந்து பண்ணிட்ருக்கேன் பஸ் ங்க நைட்டும் பண்ட்டோம்னா நாளைக்கு காலேல வேலைக்கு ஆமாங்க நம்ம நம்ம வீட்டு நாளைக்கு முடிச்ட்டு நம்ம வேற எடத்து எடத்துக்கு போனும்லா அப்டிங்கும் போது ஒரு வேல கெட்ரும் அதுனால நாளைக்கு கால முடுஞ்சுக்கா முடுஞ்சளவு நா வந்து சீக்கரம் வந்து பண்ணி குடுதற்றேன் ஓகே திங்லா உங்களுக்கு எந்த டிஸ்டபன்ஸ்ஸூம் இருக்காது நான் பண்ணி குடுத்துறேன் ஆஹ் ஓகே மேடம் கால்ல வந்துறேன் அண்ணாவுக்கு போன் பண்றேன் இல்ல இந்த நம்பருக்கு ஃபோன் பண்றேன் வந்துட்டு ஓகேங்களா வந்துட்டு நாளைக்கு காலேல ரெண்டையும் பாப்போம் பாத்தல்லா என்னானு
உம் சரி ஓகே
சரிங்க மேடம் வக்கிறேன் உம் தங்க்யூ தங்க்யூ மேம்